ஆ இப்ப கேக்குது மேடம் அலோ மைக் டேஸ்டிங் த்ரீ டூ ஒன்
கேக்குது கேக்குது, ஆ கேக்குது சொல்லுங்க எப்ப புரியல நீங்க பேசுறது கிளியரா இருக்கு இப்ப
சேரிங்க மேடம் கேக்குது கேக்குதுனீங்களே என்ன கேக்குதுன்னு கேட்டா
இல்ல இல்ல பேசுறது கிளியரா இருந்தது
ஓ பேசுறது கேக்குது
உம்
சேரிங்க மேடம் இங்க நல்லா பயங்கரமா மழ மேடம் காலைல இருந்து
ஓ ஆ செரி செரி
இன்னைக்கு ஒய்ஃப் ஒரு ஸ்கூலுக்கு ஏரியாக்கு போறன்னு ரெடி ஆகி போனாங்க
உம்
போய் கா அரை மண் நேரம் தான் ஆனாங்க மழையில மாட்டிக்கிட்டாங்க
ஓ உம்
அவ்ளோதான் ஃபுல்லா தொப்பக்கொட்டயா நெனச்சி
ரெயின்க்கோட் எடுத்து வச்சுட்டு போயிருக்க வேண்டிதானே
அவுங்க கொட கொட மட்டும் எடுத்துட்டு போனாங்க அவுங்க கூட ஒன்னொரு ஸ்டாப்பு அவுங்க ஓ எல்லாம் நனஞ்சி எல்லாம் மழை எதுன்னு சொல்லி எல்லாம் மாட்டிட்டு
உம் ம்
போறா அது அந்த ஸ்கூல்ல போய் எல்லாம் டீ குடிச்சுட்டு
உம்
சாயிந்தரம் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் வர்றனாங்க நாலு மணிக்கு தான் ஸ்கூல் முடியும் அஞ்சு மணிக்கு வருவோம் நாங்க கடைசியில பாத்தா மதியம் ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாம் வந்ட்டாங்க வீட்டுக்கு எல்லாம் மழையில ஃபுல்லா நெனச்சிட்டாங்க நானு இன்னைக்கு
அதான் எப்போதும் ரெயின் கோட்டு எடுத்துட்டு போயிரணும்
சொன்னதுக்கு அவா எங்க கேக்குறா அவுங்க கொட ரெயின்கோட்டு இருக்குது அது தேட்ற நேரத்துல கெடைக்கல கெடைக்கல
ஆ
ம் ஆ அதான் இப்ப நானும் காலேல ரெடியாயிட்டேன் ஒன்பது மணிக்கல்லாம்
ஆ
பசங்கள போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நம் ஸ்கூலுக்கு போயிட்டு நேரத்தோட வந்துருவோ
ம்
ஏன்னா நா சாய் நா தா சாய்ந்தரம் வந்து பசங்கள நேரத்தோட கூப்பனும் அப்டின்னு ஒம்போ மணிக்கல்லாம் ரெடி ஆன
ஆ
செரி பசங்க விட கெளம்பனா அப்பயே தூரல் போட்டுருச்சு
ஆ ஓகே ஆ
வீட்டுக்கு வந்த திருப்பி மழ
ஆ
சரி குளிச்சுட்டு ரெடி ஆயி மழ கம்மியாரு போலானு பாத்தா ஒரு பதினோரு மணி வரலும் மழ அதுக்கப்பறம் தா மா கொஞ்ச தூரல் வுட்டோனயே மா கிளம்பி
ஆ
போய் எல்லா ஸ்கூல் எல்லாம் பாத்துட்ட ஆ எல்லாம் பாத்து வர்றதுக்கு செரியா போச்சு
அடடா
அப்போதா ஒங்களுக்கு கால் பண்ண மேடொ நீங்க ஏதோ சென்டர்ல பிஸியாக்கிறீங்கனு கேள்விப்பட்டே
ஆமா ஆ
என்ன மேடொ இன்னிக்கு பிசி இன்னிக்கி சென்டர்ல
இன்னக்கா இன்னிக்கு ஸ்ட்ரென்த் கூட கூட வராங்க
சேரி மேடொ
அதனால கொஞ்ச பிஸியா இருந்தது எல்லா கொஞ்சொ சவுண்டு அழுதெ அழுகுறது புதுசா எல்லா அதனால அழுதுட்டு அந்த மாரில்லா இருப்பாங்க
ஓ ஓகே ஓகே சரி மேடொ உங்களுக் எவ்ளோ மேடொ ஸ்ட்ரென்து
எங்களுக்கு எந்த பிக்சேஷன்லா இல்ல வந்து விட்டாங்னா ஓகே
அதா மேடொ இப்போ வந்து எங்களுக்கு எங்க சென்ட்ர்ல்லா பாத்தீங்ன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லா ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூல்ல நாப்பது பேரு அட்மிஷ போட்லா
ம் எனக்கு வந்து பத்து பதுனஞ் இல்ல இந்த மாசொ பத் த்து வராங்க அடுத்த மாசொ பதினஞ்சு போல வராங்கன்னா நாங்க எங்க ஆபீஸர்ட் சொல்லிட் பத்து பதனஞ்சு ஸ்டன்த் மாத்திக்கலா பதனஞ்சு பத்துதா மினிமமு அதுக்கு மேல வராங்ன்னா அங்க சொல்லிட்டு மாத்திக்கணு ஆனா கண்ட்னியூவா வரணு ஆமா கண்டினியூவா வந்தாங்னா அதவங்க அவுங்க விசீட்டுக்கு வருபோது இருக்கணு அப்டில்லனா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி அவுங்க பாத்துட்டாங்னா அதுக்கப்பறொ மாத்திர்வாங்க
சேரிங் மேடம்
ம் ம்
எப்படி போது மேடம் ஜூன் மாச ஆரம்பிச்சிருக்குது
ஆமா அதலா நல்லாதா போது நல்லா புள்ளைங்க வர் னுன்னே நெனச்சிட்டுருந்தே அதே மாரிய வர ஆரம்பிச்சிருச்சுங்க
ஆ மேமாசலா உங்களுக்கு ஃபுல்லா லீவுன்னு கேள்விப்பட்டே மேடம் எங்க மேடம் போனீங்க
ஆமா எங்கியுமே போல
உங்க அம்மா வீட்டுக்கு தா போனீங்களாமே
ஆமா அம்மா வீட்டுக்கு மட்டு போயிட்டு வந்தாச்சு வேற எங்கேயுமே போல அம்மாக் கொஞ்ச ஒடம் முடில அதனால என்கிட்டு போகமுல்ல அம்மாவே பாத்துட்டு இருந்தே
ஏன் மேடம் என்னாச்சி மேடம் உங்கம்மாக்கு
அம்மா அவுங்களுக்கு இது வ வயிர்ல பித்த பை கல்லு இருக்குன்னு கல்லேயாதுனால லிவரு கொஞ்சோ டேமேஜாயிருக்கு அதனால கல்லு எடுக்கல கல்லு எடுக்க முடியாதா பித்த பையம் மண்ணீரல் கொஞ்சோ ஃபால்ட்டா இருக்கதுனால பித்தப்பை கல்லு எடுக்க முடியாது அப்டின்ட்டாங்க
மன்ணீரல்லா இப்போ கட் பண்ணி எடுத்துறாங்களே மேடம் ஃபால்ட் ஆச்சுனா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிறாங்க
அதுக்கு வந்து எதோ அவ்ளோ லட்சோ செலவாகுன்னாங்க
இங்க ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்ப மண் ணீரல் எல்லா நசிங்கிருச்சு அதனால மண்ணீரல கட் பண்ணி எடுத்துட்டாங்க
திரும்ப வெப்பாங்கல்ல இன்னொ
இல்ல இல்ல அவ்வளதா அந்த பையனுக்கு மண்ணீரலே கிடையாது
மண்ணீரல் இல்லன்னா எப்படி இருக்க முடியுமா
ஆ இருக்கலாமே அதுக்கென்ன உங்களுக்கு கல்லீரல்ல தானே எல்லாமே அந்த ஜீரண இதெல்லா சொரக்குது
ஆ
கல்லீர கல்லீரல் இல்லனாதா இருக்க முடியாது
ஆ
மண்ணீரல் இல்லன்னா இருக்கலா
அப்படியா ஆ
ம்
ஆ அதுக்கு என்னன்னு கேக்கலாமே இல்லாட்னா
மண்ணீரல் மண்ணீரல் கட் பண்ணி இங்க ஒரு பையனுக் அப்டிதா எடுத்தாங்க
ஆ
அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு உங்கக்கா எல்லா தா போய் எல்லா போய் பாத்தாங்க ட்ரீட் மென்ட்டுக்கு எல்லா செஞ்சாங்க அவுங்களுக்கு தெரியு
ம்
இப்ப எப்டி ஓடம் உங்க அம்மா பரவால்லயா நல்லா இருக்கறாங்களா
ஆ மருந்து மாத்திர தா ஃபுல்லா டேப்லெட்ஸ் ஸு சாப்ட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா
உங்க அம்மா உங்க கூட இருக்கறாங்களா இல்ல அவுங்க வீட்ல இருக்காங்களா மேடம்
இல்ல இப்ப அவுங்க இப்ப கிளம்பிட்டாங்க ஒரு டென் டேஸ் அங்க இருந்துட்டு வந்துறே அப்படின்ட்ருக்காங்க அங்க ஒரு டென் டேஸ் இங்க ஒரு டுவொண்ட்டி டேஸ்
எல்லாருமா மேடம்
வச்சுக்கலா நா அப்டிதா நினைச்சட்டு இங்கே இருக்கட்டுனு இருந்தே ஏ ஹஸ்பண்ட் வர வரைக்கு இங்கயே இருக்கட்டும்னு அவுங்க அவுங்க ஹஸ்பண்ட பாக்கணுமா அதுனால கிளம்பிட்டாங்க
இட விட்டாங்கள
ம்
சேரி வா வாடக உங்க வீட் ல உக்க ஒருத்தர் இருக்கிற சொன்னீங்களா அவங்க வீட்டுல அது மாரி மாரி மாரி இரு இருந்தாங்கன்னா அவளுக்கு நல்லா இருக்கு
நல்லா இருக்கோ அவங்க அவங்க அப்பா இருக்கதுனால அப்பாக்கு சமைச்சு கொடுக்கணு இது பண்ணணு அப்டின்ட்டு அந்தது கே யோசிச்சு பண்
அதுதா உங்க இவங்க
தகச்சிக்கு ஏதோ தம்பியே வர வர சரியில்லா தம்பி ஒய்ஃ எல்லா இருக்கறாங் சொன்னீளா அவங்க மத்துக்க மாட்டாங்களா வீட்டுல தம்பி இருக்கிறா தம்பி ஒய்ஃப் இருக்கறாங்க
அவங்க லீவுனா கொஞ்சோ சமைக்கிறதுக்கு போவாங்க இல்லன்னா நர்ஸ்ங்கிறதுனால ஓ வேலைக்கு இப்போ அவுங்களு போயிடுவாங்க
ஓஹோ சேரி சேரி சேரி சேரி
இங்க இருக்கு போது அவங்க நா எல்லா வேலையு பண்ணி வச்சுட்டு போயிருவே அவங்க ரெஸ்ட்ட் புல் ரெஸ்ட் எடுத்தாங்க அங்க போனா அப்டி இருக்க முடியாது அவங்க சொன்னா கேக்க மாட்டேங்கிறாங்க
அப்டிகளா
ம்
உங்க வீட்டுக்காரு எப்ப வர்றாரு
அது தெர்ல ஒவ்வொரு டைம் ஒண்ணு ஒவ்வொரு மாச சொல்றாங்க திடீர்னு ஆகஸ்ட்ன்னாங்க திடீர்னு மே மாசம் தா வருவேன்னாங்க கிர் முஸ்லீம்வர் கூட வரல அப்டின்னாங்க
என்ன அவருடைய ஃப்ளைட் டிக்கெட் அனுச்சா தா தெரியு அப்டிதானே
ஆமா நானுமே இன்னு ஃப்ளைட்டிக்கெட்லா எவ்ளோ ரேட் ரேட் ஆகுது என்னன்னு பாக்கல
இப்பல்லா வெல ஏறிடுச்சுங்க ஃபிளைட் டிக்கெட்டு
வெல ஏறனதுனால அதுவு அடிக்கடி வர்றது டவுட்டா தா இருக்கு
போர் வந்தோனே எல்லாமே டி வி லா வந்து வந்து பத்து ரூவா இருந்து டீ இப்ப பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு பிரெட்டு முப்பது ருபாஇருந்தது இப்ப நாப்பது ரூபா ஆய்டுச்சு
ஆ இங்க இருந்து கிளம்பு போதே டிக்கெட் ரேட் கூடதாருந்தது அதனால தெரியல எப்டி பிளான் பண்ணுவாங்க என்னன்னுதா தெரில நா அத பத்தி கேட்டுக்கிறது இல்ல வருபோது வரட்டு அப்டின்னு உட்டுட்டே
சார் வருபோது எங்களுக்கு கொஞ்சோ இரும்பல் டாணிக்கல்லா வாங்கி சொல்லும்படா
ஆ சேரி கண்டிப்பா
தயலம் இரும்மல் டாணிக்கு
ஓகே சென்டு ம்
ஆமா சென்ட்தாங்க ஏற்கனவே சொன்னேங்க அவர்கிட்ட பர்ஃப்யூமெலா சொல்லிருந்தே சார்லி சென் ட்டு அதுக்கப்புறோ
ஆ
வேற ஏதோ சொன்ன அவரு வந்து இருமல் டாணிக்கு மட்டு வாயன்தரே
ம்
இது மாரி சென்ட் கேட்டதுக்கு அவருக்கு பிடிக்கற இல்லையா சென்ட் எல்லா
அது ஆமா அப்டிதா சொல்லிக்குவாரு
அதனால எங்களுக்கும் வாங்கிட்டு வரலைங்க மேடம் என்ன மேடம் பண்ணுறது எல்லாம்
நா அது சொல்றேன் இல்லைனா வேற ஒரு பையன் வருவாங்க போல அடுத்த மாசத்துல அவங்கள்ட்டயாச்சும் குடுத்து விட சொல்றே ம் நான் தானா தைலம் கேட்டேன் அம்மா தைலம் கேட் ட்டாங்கன்ட்டு தையலோ குடுத்து விடுங்கன்னு சொன்னே சென்ட்டுமே அப்டியே குடுத்து விட சொல்றேன்
சேரி மேடம் அவுங்க அத் அக்கா வீட்டுக்காருக்கு மட்டும் கரெக்டா இருமல் டாணிக்கலா வாங்கியாந்துபோறா
ஆ இ எம்
சொல்லிரு உங்க அப்பாக்கும் இருமல் டாணிக்கல்லா வாங்கினுவாங்க
ஆ
ஆமா அவருக்கும் அறுவது வயசாயி போயிடுச்சு இருமிடே இருக்குறாரு
ம்
அப்டின்னு சொன்னே
ம் சேரி சேரி ம்
பாக்கலாம் என்ன பண்றான் பா பாத்தா தெரியு
ம் ம் சொல்லிருக்காங்க பாப்போம் ம்
சப்பாத்தி சேஞ்சிங்கனு கேள்விப்பட்டோம்னா
ஆமா இன்னும் சப்பாத்தி தேய்ச்சு வச்சிருக்கேன் இன்னும் இது பண்ணல உருட்டி ம டன் ஓ சிக்கன்
அப்டிங்களா மேடம் அது சாப்ட்டா உடம்பு குறையுங்களா
சப்பாத்தி சாப்பறது ஓகே தான் இன்னிக்குதான் லெ
அதுக்கு அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு பத்து பத்து சப்பாத்தி சாப்ட்டா ஓகே வா மேடம்
சப்பாத்தி ஆஹா ஒன்னோ ரெண்டோ தான் சாப்புட முடியும் அதுக்கு மேல சாப்ட முடியாதுல்ல
அததா மேடம் இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா சாதம்னா அதுக்கு கொழம்பு ரசோ தயிரு மோர்
ம்
பொரிலு அப்பலம் வட அப்டி சாப்பறான்ற இருந்தாலும் சப்பாத்தினா ஏதோ
ம்
நிக்காது அதனால ஒரு ரெண்டோட நித்திக்குவாங்க மூணோட நித்திக்குவாங்க வயிறு கம்மியா ஆகும் கல்லூரி ஜாஸ்திய ஆகாதுன்னு சொல்லி பாப்பாங்க எங்க இங்க பசங்களா இருக்கறாங்க படா அவுங்கல்லா ஒரு பத்து சப்பாத்தி பன்னெண்டு சப் ப்பாத்தி ஒரு அர கிலோ சிக்கன்னு அப்டி சாப்ட்டா எங்க மேட ஒடம்பு குறையறது
பிச்சீ ரெண்டு தான் சாப்பிடுவேன் ரெண்டு
பாரு ஓடாதிங் ஓக் ஓக்கே மேடோ நீ சாப்புடுங்க மேடோ பாக்கலா மேடம் நானு இப்போ ஒரு பு புரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிற டிசம்பர்ல நம்ப சந்திக்கலா மேடம் யாரு வெயிட் லாஸ் ஆவரானு பாக்கலா
செரி ஓகே செரி ஓகே பை பை